ஹலோ ஆ வணக்கோங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே
நல்லாருக்கீங்ளா ஸ்நாக்ஸ்ஸு டீ காஃபியெல்லா ஆச்சுங்ளா
ஆ ஆச்சு வெளிய இருந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க எ ஹஸ்பண்ட் சரின்னு சொல்ட்டு பப் எல்லா சாப்ட்டு இப்பதா எல்லா வேலையு முடிஞ்சுது
ம் ம்
இன்ன ஓகே அதா சேரி கால் பன்ன
செரி செரி செரிங்க
நீங்க ஆச்சா
டிபனுக்கு ரெடி பண்ணணுங்க ஃபிரைடே இப்பதா வெளக்கேத்திட்டு வந்த ஆ வேற எதுவு பூஜ பெருசா பண்லங்க இப்போ ஆ பெருசா பண்ண முடியில உக்கார முடில கீலெல்லா
ஓகே ம்
அதனால முடில சரி வெளக்கு மட்டு ஏத்திட்
ஓ சரி சரி ம் நா காலைலயே ஏத்திட்ட அதுக்கப்றோ இப்பயு ஏத்தியாச்சு நா கொஞ்சோ சிம்புளாதா பண்ணுவே எப்பயு ஃபிரைடேனா ரொம்ப கிராண்டால்லா இது வரைக் க்கும் பண்ணது கெடையாது எங்கக்கா பண்ணுவா எல்லாமே வந்துட்டு ரொம்ப கிராண்டா பண்ணுவா நா தியு சிம்புளாதா பண்ணுவே ஏதா ஒரு பெஃஸ்டிவல் டைம்மன்னா கூட கொஞ்சோ முடிஞ்ச வரைக்கு எவ்ளோ சிம் புளா பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிடுவ பட் கண்டிப்பா ஒரு சீட்டு காரோ அந்த மாதிரி பண்ணிட்டு சாமிக்கு படச்சு அ பண்ணுவ அ எ எனக்கு தெரில எனக்கு அப்டியே பழகிடுச்சு அப்டின்னு சொல்லா ஒரு ஒருத்தரு பிரைடேனா ரொம்ப ம் அ இதுவா
இல்லங்க ஃபிரைடேவ வந்து ஏதோ ஒரு இது ஒரு செலப்ரேஷன் டே மாரி செ செலப்ரேட் பண்றாங்கங்க அதுக்கு முன்னாடி அப்டினாலே எல்லா கிளீன் பண்ணி வெச்சு ஆ காலைலயே குளிச்சு பூஜ பண்ணி ஆ இன்னைக்கு வெள்ளிக்கிழம இன்னைக்கு வெள்ளிக்கிழமன்னு சொ சொல்லுவாங்களாங்க எனக்கு அப்டியெல்லா இல்லங்க சும்மா சாதார்னோ மா நம்ம போய்ட்டு பண்ணோனா அவளதா முடிஞ்சுது
சரி சரி அதுதா நம்ம நெனைக்கறது தானே நம்ம வந்துட்டு இன்னொருத் தங் பண்றாங்ளேன்டத்காக நம்ளு பண்ணணுன்ற அவசியோ கெடயாது நமக்கு என்ன தோணுதோ நம்ம வீட்டுப்படி இது பண்றோமோ அப்டிதா ம்
நா அததா நெனச்சுகிட்டு நம்ம நம்மளா இருப்போ இவங்க பண்றாங்க அவுங்க பண்றாங்கன்ட்றக்காக நம்ம பண்ண முடியாது நம்ளுக்கு அவ்ளோ அளவுக்கு ஸ்ட்ரெய்ன் பண்ணி வேல செய்ற அளவுக்கு தெம்பு இருக்கான் தெரியல
கண்டிப்பாமா ம் ஓகே ஓகே நா கிருக்கிற எடத்துல வந்துட்டு அந்த லக்ட்சுமி பூஜைன் சொல்லுவாங்கல்லையா அது ரொன்னா ட்சுமி நோம வந்துட்டு ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க அ எப்பிடினா த்துரு வந்துட்டு கூப்பிட்டுட்டு வேற வீட்டுக்கு எங்க அபாட்மெண்ட்ல ஒரு இருவது பேர் இருக்காங்கன்னா இரவு ஒரு ப ஒரு பத்து வீட்ல வந்துட்டு கூப்ட்டு கூப்ட்டு போவாங்க வந்து வீட்ல வந்துட்டு அந்த பூ எடுத்துக்கங்க அ என்ன குங்கும் எடுத்துக்கோங்க அப்பிடின் சொல்ட்டு வந்து கூப்புட்டு போவாங்க நாம்ம கூப்புடு போது போகாம இருக்க முடியாதுல்ல ஆனா ஒ
இல்லங்க அது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க ஆ எனக்கு வந்து நா ஒவ்வொரு வருஷமே என்ன கூப்புடுவாங்கங்க லாஸ்ட் இயர் வந் து எனக்கு கூப்பிடவே இல்ல யாருமே எப் புமே வழக்கமா கூப்பிற ஃபிரெண்ஸ் யாருமே கூப்பில அது ஒரு மாரி ஆய்டு இல்லிங்களா மனசுக் து என்னடா எப்புவுமே கூப்பறவங்க என்ன இந்த டைம் கூப்பில என்ன இது எதோ இதுவா இருக்கேன்ற மாரி யோச்சிட்டே எங்க ஊருக்கு கெழம்பி வந்தே நெக்ஸ்டே ஆ ஏ நா இருக்கிற எடத்துல இருந்து இங்க எங் நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்தோ
ம்
வந்தக்கப்புறோ ஆ கோவில்ல இருந்து சாமிக்கி போட்ட வளையல் மால இருக்கு இல்லைங்களா நம்ம பெருசா ஒரு வேற எதுவு இல்லங்க மஞ்ச குங்குமம் வளையல் குடுத் த்தாங்கனா அது ஒரு செம ஹாப்பி இல்லிங்களா ம் ந அது கொண்டு வந்து பூஜ இது வளையல் குடுத்தாங்க அப்பாடி கூப்பல்ல நேத்து ஃபீல் ப் பண்ணதுக்கு இன்னிக்கு கடவுளுக்கு கேட்ரிச்சி போல அப்பிடி நெனச்சிட்டு உக்காந்தங்க எங்க நாத்தனார் வந்து வரலட்சுமி நோம்பு பண்ணது ம் அவுங்களு மஞ்சள் குங்குமோ வளையலு அ எல்லா கொண்டு வந்து குடுத்தாங்க ஓகே கடவுளுக்கு வந்து எதோ நம்ம மேல கூட ஒரு சின்ன கருணை இருக்கு
அதா நீங்க நெனச்சிட்டே இருந்தீங்கல்ல அந்த விஷ் நடந்துருச்சி
இல்லங்க நெனைக்கிறது ஒரு வேல நடக்குன்றது உண்ம தானோ அப்பின்ன ம் அந்த அதா சொல்லுவாங்க ஏ நா ஒரு ஒரு புக்கு படிப்பங்க ஆ மெரிக்கா ஆத்தர் ஒருத்தங்க ஆ எ நம்ம எத பத்தி வந்து திங்க் பண்றமோ அதாது பணக்கார ஏ மேலு மேலு பணக்கார ஆகறானா அவ பணத்தம் பத்தி மட் டுமே திங்க் பண்ணுவா இல்லிங்களா ஐயோ இன்னிக்கி இங்க பண வரனு இன்னிக்கு இங்க பண வர னு இத சேவ் பண்ணி வைக்கணு இத எதுல இன்வெஸ் பண்ணனு ஆ இத வந்து இன்வெஸ் பண்ணத்த எப்பிடி வந்து எ அ ரீஃபண் பண்ணனு ம வேற யாராவது பனே அந்த மாதி அவ யோசிட்டே இருப்பா இல்லிங்களா அதனால அவங்கிட்ட பண வந்துகிட்டே இருக்கும்மா ஏழ ஏ ஆமா ஆமா ஏழ ஏ ஏழைய ஆகறான்னா ஐயோ நம்பட்ட ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல நாம நெனைக்கறதனால அவன்ட்ட ஒன்னு இல்லாமலியே போகுது
ஓகே ஓகே ரொம்ப டிர்ல்லா இருக்கு சொல்ற அந்த ஒரு இது இல்ல நம்ம ஒன்னு ஒரு விஷ்யோ இப்ப நெனச்சிகிட்டே இருந்தோனா கண்டிப்பா அத வந்து
ஆ ஆ அது விவேகானந்தர் சொல்லுவார் இல்லிங்களா எதுவாக நீ நினை கிறாயோ அதுவாக்கவே ஆவாயின் சொல்லிட்டு
ஆமா ஆமா ம்
கனவுக்கானு அப்டின் சொல்லிட்டுலா சொல்லுவாங்க இல்லிங்களா நம்ம எது எதுக்காக கனவு காண்றோமோ அது நிஜமாவ நடக்குதுங்க
கண்டிப்பா ஆமா ஆமா
அது வந்து இல்லாமல்லாம் போறதில்லை
ஓகே ஓகே ம் ஆனா வந்துட்டு இப்ப ஏதாவ ஒரு சின்னதா நமக்கு உடம்புக்கு இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே சொல்றேன் ஏதாவது ஒரு உடம்புக்கு ஏதாவது ஒரு சின்னதா வந்துருச்சுன்னா அய்யயோ இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ ஆனா அந்த
அது ஏங்க உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லங்க நான்ல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்கு போயிடுவே
அ தான் அது இல்லாம நம்ம வந்துட்டு சும்மா இருப்போமா அந்த ஒரு போன் இருக்கு
ஆ அதுல போட்டு பாத்து ஆ கேளுங்கள நேத்து என்னாச்சுங்க நேத்து நைட் ட்டு எனக்கு ஒரு மாறி ஆயிடுச்சுங்க ஆ தோசை சாப்ட்ட உடனே வாமிட் வந்துருச்சு
ஐயியோ ஆ
அது நேத்து நைட்டு நான் வந்து எனக்கு அப்டியே தலையெல்லாம் சுத்துது உட்கார முடில ஒரு மாரி ஆயிடுச்சுங்க என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீங்க இப்ப சொல்றீங்க பாருங்க இதேதான் ஒரு வாமிட் வந்ததுக்கு காலையில உயிரோடு இருக்
ம் ஓ அச்சச்சோ ம் அதுதான் ஏன் அந்த இப்போ இல்ல இ இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்துல அந்த ஒரு பயம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு என்ன பிரச்சனையா இருக்குமோ நமக்கு தலையில ஏதாவ பிரச்சனையா இருக்குமோ அந்த பிரச்சனையா இருக்குமோ அந்த மாரில்லாம் தோணுது
ரொம்ப தோணிடுச்சு நேத்து ஆ ரொம்ப ஒரு மாரி அவள நான் பயமுறுத்தி விட்டுட்டேன் அவ கொஞ்ச நேரம் பொறுத்துங்க எங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு அவங்க சாஸ் போட்ட மேகி குடுத் டாங்களா அவளுக்கு அந்த சாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சாப்ட்டுலாம் பழ இப்போ இல்லங்க என் பசங்களுக்கு அது நா பிரசர்வேஷன்னு சொல்லிட்டு சாஸ்ஸே மேக்சிமம் நா அவாய்ட் பண்ணிடுவ ஆ அத சாப்பிட்டு வந்துட்டு வேற அம்மா எனக்கு எது ஏதோ பண்ணது நானும் காலையில உயிரோட இருக்க மட்டேனோ
அச்சச்சோ ம் உங்கள விட பயங்கரமா இருப்பாங்க போலருக்கே பசங்க ஆ
இல்லங்க சின்னவல்லாம் வந்து எந்த விஷயம் செல்ல மாட்டாங்க ஜோரோ அடிக் க்குதோ ஜொறோ அடிக்குதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க அவ பாட்டுக்கு படுத்துட்டு இருப்பா நம்மளா என்னடா படுத்துட்டு இருக்காலே அப்டின்னு சொல்லிட்டு போய் பாக்கும் போதுதான் வந்து ஓ ஃபீவர் இருக்குது டேப்லெட் குடுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு குடுப்பனே தவிர அவளா வந்து எனக்கு இதா இது வரைக்குமே ஏஜ் அட்டன் பண்ணி பீரியட்ஸ் டேட் கூட எனக்கு தெரியாதுங்க
ஓ ஓகே ம் ஏன் நீங்க அந்த பங்க்ஷன்ல்லாம் பண்ண மாட்டீங்களா
பங்ஷன்லாம் வச்சுட்டோங்க அத கேளுங்க அந்த கொடுமைய கேளுங்க ஆமா அந்த கொடுமையை கேளுங்க அப்போ ஒர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனா நாங்க வென்னஸ்டே பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா வெனஸ்டே கிளம்புறோம் வெனஸ்டே ஈவினிங் கிம்பி எங்க மாமியார் இறந்து தேட்டி டேஸ்லே இதாய்யிட்டாங்க
ஓ சரி சரி ம்
கும்ட்டு முடிச்சோம் எங்கலதுல முப்பது கும்புறது வழக்கோ நாங்க முப்பதா கும்ட்டு முடிச்சோம் அடுத்த நாள் ஆயிட்டாங்க செரி ஆ செரி லீவ் போட முடியாது இல்லைங்களா டெத்துக்கு நிறைய லீவ் போட்டது ஆ கும்பறதுகெல்லாம் வந்துட்டு லீவ் போட முடியாது இல்லைங்களா நாங்க அங்க இருந்து கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டுங்க அடுத்த நாள் நா ஒர்க்குக்கு போயிட்ட எ பொண்ணு கூடவே இல்ல சின்னவ கூட அவளுக்கு எ எந்த ஹெல்ப்புமே நா பண்ணல விட்டு போயிட்டு ஃபங்க்ஷன் அன்னைக்கு தாங்க நா முன்னாடி நாள் வந்த
ஓகே ம்
மீதி எல்லாமே அவுங்க பெரியமாங்க அவுங்களே ப பாத்துக்கிட்டாங்க
ஓ செரி செரி ஏ அப்போ வேல இருந்ததுன்றதுனாலயா
அ அப்பதா எங்க மாமியார் எற் எறந்தாங்க இல்லைங்களா மாமியார் எறந்ததுக்கே நியர் பை ஒரு டென் டேஸ் கிட்ட லீவ் போட்டுட்ட உடனே அடுத்தடுத் து லீவ் குடுக்க மாட்டங்க இல்லைங்களா இயர்லியே டென் டேஸ் தான லீவு
ஆமா ஆமா ம்
அதனாலு அடுத்தடுத்து குடுக்கலா லாஸ்ஸாப்பே போனாலு குடுத்தா பரவாயில்ல கொடுக்கலீங்ளே அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாரி ஆயிடுச்சு அவ அ அப்போவு எனக்கு வந்து ஃபோன் பண்ணியு எதுவு பேசனதில்ல எதுவும் பண்ணதில்ல அதுக்கப்புறமு இப்ப மந்த்லி மந்த்லி ஆகுறதையு எதையு அவ ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஆனா எ பெரிய பொண்ணு அப்படி இல்ல உ ஆ உ ஆனு அழுதுகிட்டு ஆர்பாட்டம் பண் டி என்ன ஒரு வலி பண்ணிடுவாங்க என்ன
ஓகே ஓகே யாரா ஒருத்தர் அப்படி இருக்கணு இல்லையா
ம்
சரி சரி எனக்கு என்னோட பையன் எதா ஒண்ணு டல்லா இருக்கா எதா ஒரு பிரச்சனனாவே நமக் பாத்தோனே தெரிஞ்சிரு இல்லையா சின்ன பசங்கனு ஆட்டோமேட்டிக்கா தெரி ஞ்சிரு பெரிய பசங்கன்னா கொஞ்சோ அந்த க எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க பட் சின்ன் பசங்க அந்த ஃபேச பாத்தோனே என்னடாச்சு என்ன டல்லா இருக்கு எதா பிரச்சனையான் கேட்டொன்னே அ அதுக்கப்புறோ தா வெளிய வரு நா வந்துட்டு அவனா வந்துட்டு சொல்றது கொஞ் ரேர் தா சேரி ஓகே சொல்லலா அப்படின்னு
அவ்ளதா அவ்ளதா எப்படியோ ஒன்னு ஷேர் பண்றாங்க இல்லங்க அந்த ஷேரிங் ஹபிட்டு மட்டு நம்ம வள வளத்து விட்ருனுங்க
கண்டிப்பா அதா அந்த மாரி நடக்கு சேரி ஓகே இனமேட்டா கொஞ்சோ எதா ஒண்ணுன்னா எதா இருந்தாலு சொல்லு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிருப்ப ஆ கண்டிப்பா சொல்ற அப்டின்னுவா சேரி ஓகேன் வி விட்ருவ நானு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதுவு கேக்கறது கடையாது
அவ்ளதா அவ்ளதாங்க அவ்ளதா ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண கூடாதுங்க எந்த விஷயத்துக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுன்னா செட் ஆவாதுங்க
அதுதா கரெக்ட்டு ம் அதுதா எதா இருந்தாலு ஃப்ரீயா விட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண வேண்டியதா அப்டே ம் ம்
ஃபோர்ஸ் பண்ணோனா பொய் தா சொல்ல ஆரம்பிப்பாங்க
கரெக்ட்டு ம் இல்ல ஒரு விஷயத்த பண்ணாத பண்ணாதன்னு சொல்லும் போது அந்த விஷயத்த தெரியாம பண்றதுக்கு பாப்பாங்க இல்லையா அது கண்டிப்பா நடக்கு அது யாரா இருந்தாலுமே அது நமக்கே கூட நம்ம சின்ன வயசுல வந்துட்டு அம்மா அப்பா வேண்டான் சொல்லும் போது சரி அவுங்களுக்கு தெரியாமா நம்ம பண்ணி பாப்போமே அப்டின் பண்ணுவோ அதேதா நம்ம பசங்களு பண்ணுவாங்க அது நமக்கு தெரியுது பட் இருந்தாலு அத அக்செப்ட் முடியமாட்டேங்து
ஆமா ஆமா அதுல என்ன த்ரில் இருக்கு அத பண்ணி பாப்போமே அப்டின்னுதா யோசிப் ம்ம்
ம் ம் செரி அத பட்டு அத அதா அந்த தப்ப பண்ணி அதுல ஒரு ஏதாவது ஒரு பிரச்சன வருல்ல அத பேஸ் பண்ணி அத வெளிய வர்றது அப்போதா வந்துட்டு அவுங்களுக்கு தெரியு செரி ஓகே அப்பவே சொன்னாங்க நம்ம வந்துட்டு பண்ணிருக்க இருக்கக்க கூடாது அப்டின்ற மாதிரி
இல்லங்க அது ஒரு நல்ல எஸ்பீரியன்ஸ குடுக்கு தெரியுங்ளா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்றதுல புரியாது
கண்டிப்பா ஆமா அது உண்மதா
அத வந்து அவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன் வெச்சுக்கோங்ளே அது பண்ணவே மாட்டாங்க இப்போ நம்ம இது நடக்கு நடக்கு சொன்னா அது புரியாது அதனா நடந்துருச்சுன்னா அதுல வர்ற வந்து அவுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திரும்பியு அந்த பக்கமே போக மாட்டாங்கங்க ஆ ஏய ஆ செரிங்க நா வேற விஷயோ இருக்கு வேற ஒரு கால்ல ஷேர் பண்றே ஆ இப்ப நீங்க அத சொல்லுங்க வேற ஏதாவது பேசுங்க வேற ஸ்நாக்ஸ் என்ன பண்ணீங்க ஸ்நாக்ஸ் என்னா பண்ணீங்க ஈவினிங்கு
நேத்து வந்து கட்லெட் பண்ணே வீட்லயே பண்ணிட்டே இன்னைக்கு வந்துட்டு வெளிய இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு பவ்வு சாப்ட்டோ அவ்வளதா அதுவே கொஞ்சோ ஃபில்லிங்கா இருக்கு டீ குடிச்சதுனால ச இதோட வந்துட்டு டின்னர் டைம் தா
நானு சமோசா வெளியில இருந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேங்க நமாத்துட்டு டீ குடிச்சாச்சு எனக்கு அந்த மாரி தா இருக்கு பில்லிங் ஃபீல்லு நைட்டுக்கு என்ன பண்ணலான்ட்டு திங்கிங் ஓடவே ஒக்காந்துட்டு இருக்கேங்க
ஆமா அதேதா
அந்த ஆ ஓகேங்க
ஓகேங்க
ஓகேங்க நா ரொம்ப நன்றிங்க ஓகேங்க நன்றிங்க